ரெண்டன்னொ காட்டுதுடி
ரெண்டன்னாவா
இப்ப என்ன பண்றது
சரிடு அதா மூனு பேஸ்லா சொன்னீல இதொன்னு பேசு பாக்லா நம்ம தங்கச்சிட்ட வேணா கேட்டு பாக்லா என்னன்னு
ம் ம் என்னன்னா எனக்கு என்னன்னா மொத்தமா முப்பது தா பேசணு
ம் ஆமா
அப்ப இத்தனைையென்ன நா இதாயி திரும்ப திரும்ப உனக்கே கூப்ட்டு இருந்தா அந்த முப்பது முடிஞ்சிருல்ல
ஆனா நீ என்ட்ட இப்போ இப்ப என்ன சொல்றது இப்போ ஆறு இப்போ இன்னு அஞ்சு பேசுன் சொன்னீல இன்னு மூனு பேசுன் சொன்னீல இப்ப கடைசியா பேசும்போது
நாலு கணக்குல ஒண்ணு தப்பா போச்சுன் சொன்ன இப்போ அப்பு அப்டி அப்பனா திரும்போ ரெண்டு தப்பா போச்சுல்ல இப்ப இது ஆறாவது கணக்கே ஆயிருச்சு ஆனா ரெண்டன்ன கணக்கு த ப்புன் காட்டுது எனக்கு அதுல
அப்லே எடைல இப்போ நீ கூப்பறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அதுவா இதாச்சுல அது அது போயிருச்சோ
தெரியல என்னன்னு அதுவு எழுவது எழுவதுன் காட்டுது
தெர்லயே செரி கேக்லா அவ கிட்ட
ம் ம்
நானு அதே எடத்துல தா உக்காந்து பேசிட்ருக்கே காலேல இங்க உக்காந் பேசுனே அதே எடத்துல தா இப்போ உக்காந் பேசிட்ருக்கே
தெரியலே என்ன பண்றதுன்னு செரி கேப்போ நம்ம அவகிட்டே கேப்போ
ம் சேரி
மழவர மாரி ஆயிருச்சு காலேலந்து வெயில் அடுச்ட்டே இருந்துச்சு
ஆமா சாய்ந்தரமானா மழ வர மாரி நேத்து வந்துச்சு மழ சாய்ந்ரோ இங்கே
இங்க எல்லா வரவே இல்ல எங்க அம்மா வந்துட்டு காந்திபுரொ இருக்குல்ல அங்க நல்ல மழ வந்துச்சுன்னு சொல்லிட்டு தலைக்கி கொட எடுத்துட்டு போல அதனால கருகது கவர் எல்லா எதோ போட்டுட்டு கவர்லா போட்டுட்டு வந்து வெகு துணியெல்லா நெனஞ்ச மாரிதா வந் தாங்க இங்க வந்து பாத்தா ஒரு பொட்டு கூட மழ இல்லைங்க
ம் ஆமா அங்க எல்லா நேத்து மழதா இங்கேயு ஆனா மழ இல்ல எங்க அண்ணாவு நேத்து நனஞ்சுட்டு தா வந்தா நைட்டு இங்க மழயே இல்ல அங்க அந்த சரணவம்பட்டி சைட்ல நேத்து மழ போல நனஞ்சிட்டு தா வந்தா
னே இங்க ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வரும்போது இந்த மாரி ஆச்சுன்னா எல்லாரு ஒரு மாதிரி பாப்பாங்க
எனக்கு இப்ப காலேஜ்ல ஆ இருக்கு இந்த மார்லா காலேஜ்ல இருக் ஆமா எங்க காலேஜ்ல நல்லா மழ வரு அப்ப என்ன ஆகுனா தெரியாது கேட்டுக்கு வெளிய வர்து கே வந்துட்டு நடந்து வரணுமா அப்ப அதுலேயே ஃபுல்லா நெனைஞ்சிருவே அதுல நெனஞ்சு ஆட்டோல வருவனா ஆட் ஆட்டோலதா பஸ் ஸ்டாப்க்கு வருவ சித்ரா பஸ் ஸ்டாப்க்கு சித்ரா பஸ் ஸ்டாப் கு வந்தது மழையே இருக்காது அப்டி ஒரு வெயில் அடிக்கூ சித்ரா பஸ் ஸ்டாப்ல ஆ பஸ் ஸ்டாப்க் ல காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப்க் எவ்ளோ ஒரு எட்டு கிலோமீட்டர்னு வச்சுகோய அந்த மார்தா இருக்கூ காலேஜ்க்கின்னா இந்த கேட்டுல இருந்து வரதுக்குள்ளயே வெ கேட்டு வரும்போது நல்லா நனஞ்சிட்டு ஞ்சிருவ ஏ நடந்து வரணுமா ஆட்டோ ஏறி சித்ரா பஸ் ஸ்டாண்டுக்கு வரு வே மழயே இருக்காது அப்டி ஒரு வெயில் அடிக்கூ அப்டே எங்க காலேஜ் அ பசங்க ட்டு கொஞ்சோ நனஞ்சிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுட்ருப்போ பி எஸ் டி காலேஜ்ல வந்து நின்னுட்டுருப்பாங்க அவுங்கலா நனையாம வந்து நின்னுட்ருப்பாங்க நாங்க மட்டு பேக்குக் மாரி நனஞ்ச்சிட்டு நின்னுட்ருப்போ அப்டி ஒரு இதா இருக்கூ தெரியுமா ஸ்கூல்ல கூட தெரியாதுன்னு வச்சுக்கோயே ஆ ஸ்கூல்ல கூட தெரியாது ஒண்ணுமே இல்ல ரெண்டு கிலோமீட்டர் தா அங்க அப்பிடி ஒரு மழ அப்பிடி நல்லா செம்ம மழயா இருக்கூ லைட்டா கூட தூரி இருக்காது இங்க வந்து பாத்தா அப் ப்பிடி வெயில் அடிக்கு அந்ந காலேஜ் பசங்கல்லா அப்டி பாத்துட்ருப்பாங்க
ஆ எனக்கு அந்த மாரி பாக்குன்னு ஆச ஃபஸ்ட் இதுலல்லா கட்டுவாங்கத இப்பிடி ஒரு எடத்த மட்டு இந்த சைடு மழ வந்துருக்கு இந்த சைடு
ஆ மழ வராது அப்பிடிதா இருக்கூ இங்கல்லா அஞ்சைட்லா அப்பிடிதா இருந்துச்சு
ம் ம் நம்ம கல்யாணத்துக்கலா போகும்போது எது ரொம்ப ஆசயா இருந்துச்சு நம்ம கல்யாணத்துக்கு போ போறோ அது கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறோல்லா அப்பிடி தோணவே இல்ல
ஆ எனக்கும் போ கல்யாணத்துக்கு போறம்போது நம்ம டிரெஸ்ஸு அது இதுன்லா பேசிட்டு வந்தோமா அப்ப அங்க போர வரைக்கூ கெளம்பி நம்மலா போகும்போது ஒரு மார் இருந்துச்சு அப்புறோ அங்க போனக்கப்பறோ ஒண்ணுமே இல்ல ஏனா நம்ம போனோ அப்புறோ போட்டோ எடுத்தோ அப்புறோ போய் கொஞ்சோ நேரோ உக்காந்தோ அடுத்து மறுடி போய் மேம் கூடலா ஃபோட்டோ எடுத்தோ ஆ இங்கேருந்து போகும்போது சீக்கிரமா போன மாரி ஆச்சு போனது ஏழு மணி போகும்போது ஏழு மணி அந்த மாரி அயிடிச்சா அப்பிடி நம்ம போயிட்டு திருப்பி ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டே வந்து அங்க இருந்து பேசிட்ருந்தோ ஆனாலே துணி இது மாரியே இல்ல
ஆ
எப்டி இருந்துச்சுனா இ இந்த கல்யாணத்துக்கா ஒ ஒரு
இவ்ளோ பண்ணோ ஆ இல்ல அந்து நமக்கு எந்த இடத்துல அந்த இது போச்சின நூறு வகை சாப்பாடு அப்படின்னுதா சொன்னாங்கல்ல அதுலயே நமக்கு அந்த இது போயிருச்சு என்னடா
ஆமா ம் நம்ம என்ன பண்றோம்னா அம்மா ரொத்த இது பண்டோ இவங்க கல்யாணத்துக்கு அவுங்க கூட அவ்ளோ இத இருந்திருக்க மாட்டாங்க
ஆ மயிலாஞ்சி போடுறது துணி எடுத்து வெக்கிறது அது என்ன போடுற கம்மல் என்ன போடுற செய்ன் என்ன போடுற மேக்கப் பண்றது
ஆ நீ எப்டி வருவே உ வீட்ல விடலயா நானு கேக்குறே அது இதுவு நம்ம பேசிட்டு ஏ இந்த கல்யாணத்துக்கா இப்டி அந்தப்போய் இந்த ஒரு மணி நேரோ இருந்ததுக்கா இப்டி அப்டின்ற மாறி ஆயிடுச்சு
ஆ நம்ம அந்த இது போடுறதுக்கு மட்டுதா நம்ம போயிட்டு வந்த மாறி இருந்துச்சு
அ போறது வாரது அப்டியே பழகி போயிருவோ அங்க போய் நம்ம கொஞ்சோ நேர தா இருந்திருகோ
ஆமா
அங்கயே சாப்பட போறது அங்கயே பாத்துட்டு போயிருச்சு எதுவுமே இல்ல ஆனா சாப்பாடு அவங்க கொஞ்ச இதா பண்ணிட்டுக்கலா ஏனா
என்னது அந்த கம்பு சாப்பாடுல தயிருப்போ தயிருது அந்த மாறிலா பண்ணதுக்கே கொஞ்சோ வேற மாறி ஏதாச்சு பண்ணிருக் க்கலா அந்த ரொமாலி ரொட்டியே கிடக்கவே இல்ல அண்ணைக்கே எனக்கு
ஆமா ஆனாது போட்டாங்களா தெரில சப்பாத்தினா கத சொல்ல குடுத்து கொடுத்தாங்க
காலுகா போட்டாங்க போட்டாங்கன்னு எனக்கு அந்த ரொமாலி இது ரொம்ப பிடிக்கு
எனக்கு புடிக்கு நா முதல்ல தா கல்யாத்துக்கு போனா அதுதா வாங்கி சாப்படுங்கற எதுவுமே வாங்கட்டு இட்ல தோச கூட வாங்க மாட்டாது மட்டும்தா வாங்கி சாப்டு
ஆ அது மட்டு எத்தன நாளு வாங்கிக்கே
ம் அதுவும் இந்த பண்ணீரு
மசாலாவு கொடுத்தாங்க வச்சுக்கோய எவ்ளோ சூப்பரா இருக்கு
இல்ல மத்த கல்யாணத்துல பாத்திச்சு நார்மலா இருக்கு கல்யாணத்து தோசயே ரெண்டு மூனு வெக்கிறாங்க வெங்காய தோச பொடி தோச அப்டின்னா அதுவே ரெண்டு அவதான் வெக்கிறாங்க அவங்க அந்த மாறி வச்சனாவே கொஞ்சோ
நம்ம ஃப்ரெண்டு பத்து தோச சாப்ட்டுட்டு வந்துட்டு வாந்தி வருது வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தால்ல
ஆமா ஆனா இது நா கொஞ்சோ பெருசா பண்ணுவாங்க அப்டின்ற மாறி நம்ம என்னாச்சு போயிட்டோம்
இல்ல அவுங்க வந்துட்டு இந்த இருவத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த இதுக்கு மட்டு சேலைக்கு போடுவாங்கல்ல அது மட்டு இப்டி பண்ணது அதுக்கப்பறோ அவுங்க இவ்ளோ பெரிய மண்டபம் புடிச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் வருதுன்னு சொன்னது அதெல்லா வச்சு நம்ம நெறய யோசிச்
ம் அந்த மாரி பிரச்சன எல்லாம் கூப்பி இருக்கோம் அதயும் பாத்து பாத்த பாத்து எதுவுமே இல்ல அவுங்க சாப்பாட்டேமே ளுக்கு வந்து நெறய அந்த மாறி பெரியவங்க எப்டி வந்து சாப்புடுவாங்க பெரியவங்கல வந்து சாப்டடுற அந்த மாதிரிதா பாத்து பாத்து பன்னியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு
அப்டின்னாலுமே எல்லாருமே அந்த கூட்டத்துக்குள்ள நின்னுட்டு சாப்புடறாங்க ஒரு உக்கார இருக்கு நறய எடத் துல இந்த மாரி இருக்கு ஆனா உக்கார்ந்து சாப்படுற கொஞ்ச கொஞ்ச இது வச்சிருப்பாங்க அந்த மாதிரி புடிகியில
ஆமா சில சில கல்யாணத்துல எல்லா பந்தியு வச்சுட்டு இதுவு வச்சிருப்பாங்க
ஆ ஹா பந்தி கூட இல்லனாலு இது வச் ச்சாலுமே அங்கங்க அந்த ரவுண்ட் ரவுண்டா இது போட்டு வச்சிருப்பாங்க தெரிஞ்ச்சா அ
தெரிஞ்சி டேபிள் சாரு போட்டு வெச்சிருக்கலாங்க எதுவுமே இல்லையே எல்லா அப்புறோ வந்துட்டு தோச சு தோசை சுட்டுட்டு இருந்தாங்ல்ல எல்லா போய் அங்கே வாங்கி சாப் லட்டு பிரிச்சிட்டாங்க அங்கேயே சுடு சுட சுடு சு சு சுட்டு எடுத்து வெப்பாங்க அவுங்க கிட்டயே போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க
சுட்டு ஒரு எடத்துல இருந்து இது பண்ண பரல அவுங்க சுட்டுட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க எங்க அவுங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்கிது அதுக்கு சாம்பாரே கண்டுபுடிக் க்கவே முடியல சாம்பாரு இங்கே ஊக்கோன் அவங்க கிட்டயேச்சு வச்சிருக்கணு அந்த இதெல்லா வச்சாங்கல நமக்கு சப்பாத்தில்லா குடுத்தாங்கல்ல
ஆமா ம் அங்கேயே வச்சு ஏ இன்னு என்டைம் பண்றாங்க தோச சுட்டு சுட் டு என்ன அவுங்க சுடரவு திருப்பி வாங்கிறாங்க தோச அதுக்கப்புறோ ரெண்டு பேர் தட்டு கொண்டு வந்து தனியா குடு த்துட்டுறாங்க அவுங்க பாதி எடுத்துட்டு வந்துட்றாங்க அப்போ தோ
அ
தனியா அவுங்க சப்பாத்திலா க்குறாங்கல அந்த மாரி குடுத் தோச போகவே மாட்டங்கிது அங்க தோசையு இருக்க மாட்டேங்கிதுதாங் போகவே இல்ல ஏன்னா இங்கேயே எல்லாரு வாங்கிற்றாங்க அப்ப அங்க போய் யார் குடுப்பா அங்க போய் குடுக்கறதுக் எப்டிதோச இருக்கோ
ம் நா இவ்ளோ தூரோ அந்த நறைய போட்டிருந்தது பாத்து நறைய இருக்காட்டு இருக்குன்னு நனைச்சா அங்க இருக்க தீதி இங்கேயு இருக்கு அப்டிதா இருந்துச்சி
கும் நறைய வேறெல்லா இருக்கும் போல அப்டின்னு பார்த்தா அப்பற வந்து அந்த சுண்டக்கா சொன்ன அப்டியே தா இங்கயு குடுக்குறாங்க அப்டின்னா
அ அ
இஞ்ச்சு
அதே விடு வேணாலு நம்ம சாப்ட்டோல்ல போனதுக்கு
ஆமா
எ ஃபிர்ஸ்ட் இந்த வெளியில எங்காது கல்யாணத்துக்கு போற பட்ல்லா சாப்புறக்கே புடிக்காது எப்புரா போய் திரும்ப கேக்றது எப்புட்ராா சாப்புட்றது அப்டின்ருக்கு வாங்கவே மாட்டா உங்அக்கா
ம்
பாக்கதா அதெல்லா மாறிடுச்சி எல் இந்தியல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவுங்கெல்லா கூட இருந்ததுனால
ம்
சாப்ட்டுடே வீட்டுக்கு வந்துததுக்கப்புறமா இதுவு சாப்ட்ட
உங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க சாப்ட்டியா
ஆமா அப்புறோ நேத்து மீன் எல்லா செஞ்சாங்க மீன் வாங்கிட்டு வந்து நேத்து நைட்
இப்போ இப்போ நா இப்போ நேத்து மீன் இப்ப எதுவு சாப்புட்றதில்ல கறியெல்லா சா
இல்ல இன்னிக்கி வெள்ளிக்கெழம தான அப்ப எங்க அம்மாக்கி இன்னிக்கு தெரிலயா வெள்ளிக்கெழமன்னு இன்னிக்கி எங்க வீட்ல மீனுதா நெறைய செஞ்சுட்டாங்க சேத்தி நாளைக்கி இது மாரி வெக்க வேண்டா அப்டின்னு சேத்துத வெச்சாங்க
அப்போ இப்ப வெள்ளிக்கெழம அப்டின்னா வீடுல தொடக்க மாட்டீங்க இப்போ நேத்து மீன் சாப்ட்ருக்கீங்க அப்ப இன்னிக்கி வெள்ளிக் கெழ
கெழம தொடைப் போ ஆனா வாங்கிட்டு வந்துட்டாங்க ஞாபக இல்லாம வாங்கிட்டு வந்தாச்சி என்ன பண்ண முடியு
ம்
ஞாபக இல்லாம வாங்கிட்டு வந்தாங்க ஒண்ணு பண்ண முடியாது
ஓ அதுதா நா அதா சரி வீடு தொடைப்பிங்ள எப்டியு அப்போ க அன்னக்கே மீன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வச்சு பாத்திங்கன்னா பிள்ளைக்கு எப்டி வீடு தொடைப்பாங்க
அதிகமா அதெல்லா அவொ பாக்க மாட்டங்க அவ்ளோக்கா ஆனா ஒரு சில டைம் ரொம்ப பாப்பாங்க ஒரு சில டைம் பாக்கவே மாட்டாங்க அதா அன்னைக்கு சொன்னன்ல அமாவாச அமாவாசனு என்ன எழுப்புட்டு முட்ட சாப்பாடு செஞ்சி வச்சிட்டு போறாங்கன்ன அந்த மாரிதா
ஜஸ் பே
என்னன எழுப்பும் போதா வெள்ளி கெழம அது இதுன்னு எல்லா ஞாபக வரு சமைக்கு போது எதுவுமே ஞாபக வராது எங்க அம்மாக்கு
ம் ஏய் பாட்டி கூப்புட்றாங்க நா போறே இங்கயே துணி தொவக்கிறே ம்